ஐயா சாரியா மறந்துடே அதுக்குள்ள கூப்பட்றதுக்கு நால் நீங்களே கூப்ட்டீங்க
ஆமாண்டா நீ பாட்டுக்கு ஒரு விஷ்யத்த சொல்லிட் இருந்தே புதுசா இருந்துச்சே கத்துக்லான் பாத் த்தா நீ எங்கயோ அப்றமா கூப்ண்டு கட் பண்ணிட்டே
நம்ம லாஸ்ட்டா வந்து ஜீன்ஸ் பட பத்தி பேசிட்ருந்தோமா சாரீஸ் பத்தி சில்க் சாரி பத்தி பேசிட்ருந்தோ ம் இப்ப சொன்னது எதா புரிஞ்சுதா உனக்கு
அத புரிஞ்சுக்கிட் நா என்னடா இஸ்திரி கடயாடா வெக்கப்போறே ஏதா ஒரு விஸ் இந்த மாரி விஷயோ இருக்குன் தெரிசுக்லா தெரியாத ஆட்களுக்கு சொல்லலா என்னைக்குமே நாலு விஷயோ நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்குந்தா நாலு பேர் நம்ளயே மதிப்பாங்க சார்
இப்போ உனக்கு எதா டவுட் இருக்கா இத்ல
டவுட் எல்லா நரையா இருக்கு நா டவுட் கேக்க ஆரம்பச்சன்னா நீ விடி விடிய டவுட்ஸு
என்னா விஷ்யஸ் நீ சொல்லு சொல்லு
ஓகேவா
உம்
பரவால்ல என்னமோ படிச்சு எங்க இருந்தோ டெவலப் ஆயி இப்ப நீ புதுசா ஒரு பிசினஸூ மூவ் பண்ணிட்ருக்க இது ஊருக்குள்ள நறையா இருக்கா இல்லயான் தெர்ல பட் எனக்கு இது புதுசு
ஊருக்குல்ல இருக்கு நம் நா எனக்கு நா இந்த ஃபீல்டுகுள்ள என்ட்ரி ஆகுபோது கூட இதுக் இப்டி ஒரு ஃபீல்டு வந்து இந்த அளவுக்கு பண்ணுவாங்ளா இந்தளவுக்கு வந்து இதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இருக்கா இந்த அளவுக்குலா வந்து ஷோரூம் இருக்கா அப்டின் தா நா ஃபஸ்ட் நா வந்து எக்ஸைட்மென்ட் ஆனே
இல்ல இல்ல இப்ப நானு இப்போ டிபார்ட்மெண்ட்ல வேல செஞ்சிட்டு இருக்கும் போது நா பல ஸ்டேட்டுக்கு போறே அங்க இரு தங்கி வேல செய்றே புடிக்கிறே அங்க நம்ம ரிசாட்ல தங்கி இருப்போ பக்கத்துல ட்ரை கிளீனிங் ஒரு எடம் இருக்கு எடோனா லைக் ஒரு டேபிள் ஆட்ட இருக்கு ஒரு கேபினெட் ஆட்ட நம்ம துணிய கொண்டே அங்க வச்சிருவோ வச்சா அவெ மறுபடி அப்டி புதுசுமாரி மடிச்சு கொண்டு வந்துருவா அவெ இந்த மாரிதா ப்ராசஸ் பண்றான்றது இப்ப நீ சொல்லிதா நமக்கு தெரியு
இது வந்து ஹோட்டல் சைட்ல இருக்கக்கூடிய விஷ்யோ இது எப்டி அவங்க வந்து பண்றாங்க அப்டினா இப்ப நீ ரூமுக்கு வெளிய வச்சிருவெ அவெ வந்து பாத் துட்டு லாண்ட்ரி எடுத்துட்டு போவாங்கன்னா உ ரூமுக்கு என்ன ரூம்ல எடுத்தாங்களோ அந்த ரூம்ல வந்து இந்த ஷர்ட்டு இந்த பேண்ட்டு இந்த ட்ரௌசர் இந்த இன்னர்ஸ் இதெல்லா எடுத்து ருக்கேனு சொல்லி அவங்க நோட்ல என்ட்ரி பண்ணிப்பாங்க இல்ல சிஸ்டம்ல என்ட்ரீ பண்ணிப்பாங்க இந்த கலரு இந்த டிசைன் வரைக்குமே அவங்க என்ட்ரி இருக்கு
ம் ஹூ
டாக் அடிக்கிற மாரி இருந்தா டேக் அடிப்பாங்க இல்ல அப்டினா தனியா இண்டிவிஜுவலா வந்து ஒனக்கு ப்ராசஸ் பண்ணி கய்ல குடுத்துருவாங்க
நா என்ன நெனச்சே செரி கொண்டு போய் அது அதா கொண்டு போய் வீட்ல தொவக்கிற மாரி தொவச்சு அயன் பண்ணி அதே புதுசு போல மடிச்சு கொண்டு வந்து குடுத்துருவாங்கனு பாத்தே
எதா ஒன்னு தாஸி இருக்கு நெறையா விஷயங்கள் இதுல இருக்கு நம்ம ட்ரைக்ளீன்ல நம்ம வந்து இது பண்றதா இப்ப நீ ஒரு சில ஷர்ட்டு டிஷர்ட்டு பேண்ட்ல்லா வாங்குன அப்டினா அதுலயே போட்ருக்கு ஒன்லி ட்ரை கிளீனிங் போட்ருக்கு
ஆமா ஆமா ஆமா ம்
ஓன்லி ட்ரை கிளீனிங் ப்ராஸஸுனு போட்ருக்கூ அப்போ அந்த பேண்ட நம்ம அந்த ஷர்ட்ட தண்ணீல நனைக்க கூடாது நனச்சோனா
மாப்ள இப்போ நா டி ஜே போடும்போது
ம்
இப்ப நா அதுக்குனு ஒரு ஹுட்டீசு ப்ரிண்ட் பண்ணி வச்சிருக்கு ரெண்டு ஹுட்டீசு என்னோட லோகோ போட்டு அந்த இதயவே பாத்தீங்னா அவெ குடுக்கும்போதே மேக்சிமம் ட்ரை கிளீனிங் பண்ணுங்கனு சொல்லி தா குடுத்தா
ம் அப்ப நீ எதுக்கு நீ என்ட ஒரு டைம் கேக்கல
மாப்பள நீ மெக்கானிக் வேல செய்யறந்தாண்டா எனக்கு தெரியு நீ ட்ரை க்ளீண் பன்றேனு எப்பிறா எனக்கு தெரியு இன்னோனு எதுக் க்கதி அப்டி எல்லா குடுத்துட்டு நம்ம இப்ப டி ஜே திரீ ஹவர்ஸ் டி ஜே போட்றோமா கொண்டு வந்து மிஷின்ல போட்லா மிஷின்ல போட்டா என்ன மீறி போனா பத்து டேம் அது தொவைக்கலாமா பதினோரா டைம் புது இது வாங்கிட்டு பொய்ருவே அது ஏழ்நூறுூவா தா எனக் காஸ்டே வரு நீ ஒரு டைம் தொவைக்கிரக்கே ஆயர் ரூபா கேப் ப தேவையா எனக்கு நீ சொன்ன மாரி பத்தாயிர குடுத்து சட்ட வாங்குறவே அதெ பண்ணட்டு நம்மக் அதை பண்ண வேண்டா
ஆனா நீ அந்த ஆயர் ருபா சொல்ற பாத்தியா நீ மிஷன்ல வந்து பத்து டைம் போட்டு பண்ற நா ட்ரைக்ளீனிங் குடு இல்ல நீ அது ஐம்ப டைம் கிட் நீ போட்லா
புறிக்கிறது அம்பதுடெம்க்கு ஆயிரன் போட்டா அம்பதாயிரருவா ஆச்சுல்ல
இல்ல நா சொல்ற டிஃப்ரென்ஸ் சொல்றே உனக் நானு
இல்ல இல்ல அதாவ்து இருக்கிற எடத்த பொறுத்தூ அப்ப இப்ப அந்த மாரி ஒரு எடத்தல இருக்கம்போது கண்டிப்பா அத பண்லா தப்பு கெடயாது இப்போ நா அந்த லாணடரிக்கு போடுவஅல்லவா ஒரு ஷர்ட்டுக்கு அல்மோஸ்ட் ஒன் பிஃப்டி சம்திங் ஏதோ வரு அவுங்க அயன் பண்ணி குடுக் கொண்டு வர்றதுக்கு நா டெய்லி அதுல தா போடுவே ஏனா நா இருந்த எடோ அப்படி நா டிபார்ட்மெண்ட்லே ஒங்க ஆஃபிஸ் செலவு டிபார்ட்மெண்ட் செலவு பண்லா ப்ப நம்ம வீட்ல இருக்கு மோது பண்ண கூடாது எங்க இருக்கமோ அந்த எடத்துக் தவுந்த மேரி பண்ணா போது
நறைய கஸ்டமர்ஸ் வந்து அப்பார்ட்மெண் கஸ்டமர்ஸ் எல்லா வீட்ல இருந்தா குடுக்குறாங்க இண்டிஜுவல் வில்லாஸ் லந்து எடுத்துட் வரு அவுங்க வீட்லே வாஷிங் மிஷின் ருக்கு தனிய தொவிக்கரக்கு ஆள்ருப்பாங்க
அதுக் ஆல்ருப்பாங்க நீ சொன்னா மாரி அவுங் பத்தாயிர்ருபா குட்த்து சட்ட வாங்கு போது பத்து டெம் மிஷின்ல போன்னுன் நெனைக்க மாட்டாங்க நூறு டைம் யூஸ் பண்ணோனு நெனைப்பாங்க அப்ப டைக்கிளக்குல்லா தப்பு இல்ல நீ சொல்ற மரி எதோ ஸ்டீமிங்க் ஐனிங்கு இ பெட்ரோல் டீசல்லா போட்டுக் கொளுத்து அது பிரச்சனை இல்ல நீ சொல்ற அபார்ட்மெண்ட் எல்லா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் மாப்புல ரெண்டு மூணு கோடி ருபா குடுத்து வீடு வாங்கிருப்பாங்க தே ஆர் எப்டி சொல்றது அவுங் வந்து ரொம்ப லக்சரியஸ்டான லைஃப்ல இருப்பாங்க ரிச் பீப்புள்ஸ் நம்ம மிடில் கிளாஸ் பீப்ள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீ யா இப்ப நா வந்து ஈவென்ட்டு போம்போது என் கிளாத்த வந்து தொவைக்க முடியாது வீட்ல எனா நம்ம புல்லா பேக் ட்ராப் டெகரேஷன் போட்ற கிளாத் எல்லா லோ காஸ்ட் வைஸ் கிளாத்து இருக்கு அதுவே நா மீ்ட்ரு நா ஐநூருபா ஆறு ரூபா குடுத்து வாங்கற கிளாத் இர்க்கு சோ அப்ப நா ஒரு நூறு மீட்டர் வாங்கறென்னா அதுவே எனக்கு ஒரு அறுபதாயர்ப்பா கிட்ட வந்துரூ ஏத அத தொவைக்லாம் இது நாள் வரிக்க அ நா தொவைச்சதில்ல ஏன்னா அது அவ்வளோ பெரிய துணி நம்ம இங்க வீட்லயு தொவைக் முடிய வெளியும் தொவைக் முடியு இன்னொன்னு வீட்ல துவசன்னா எனக்கது டேமஜ் ஆயிரு முடிஞ்ச வரைக்கு அளுக்காகம யூஸ் பண்ணிட்டு ஆம்மா அழுக் க்காகம யூஸ் பண்ட்டு அத அழுக்காய்டுச்சுன்னா மறுடி புது துணி தா வாங்கணு நா ரொம்ப பெரிய ரிச்சான ஒரு ஈவன்ட்டுக்கு பெரிய பெரிய லேக்ஸ்லவர இவன்ட்க்குதா அந்த மாரி க்ளாத் யூஸ் பண்றது இப்ப இப்புடி ஒரு ஆப்ஷன் இருக்குன் தெரியு பட்சத்துல இந்த மாரி பண்ல அதெல்லா என்ன பண்ணுவீங்க ஆக்சுலா எனக்கு அது கண்டின்யூ லென்த்தா இருக்கு க்ளாத் வந்து பாத்தீன்னா அப்ராக்சிமெட்லி ஒரு அம்பது அடிக்கு வரூ அந்த மாரி காலாத் கல்யாணம் பண்ணுவீங்க ம் ஆமா
இல்ல அது அப்ப அது பண்ற மார் இருந்ததுன்னா இப்போ ஒரு ஒரு சிக்ஸ் ஃபீட்டுக் வந்து ஒரு மிஷ்னோட மவ்த்தே இருக்கு நம்மளே வந்து அந்த மிஷ்னோ டிரம்மு ள்ல போய்ட்டு வெள்ள வரளவுக்கு ஒரு பெரிய மிஷனே இருக்கு
ஓகே ஓகே ஓகே ம் ம்
அதுல போல் எடுக்கற மார் இருந்தா நமக்கு டைமு சேவ் ஆகு டகுனு வேலையு முடுச்சுரு
இல்ல இது நா எங்கியோ வந்துட்டு பாத்துருக்கே மாப்பல லைக்கு
இது ம் யுனிட்ல எலா மேக்சிமம் வச்சிருப்பாங்க இப்போ நாங்க ஸ்டார்ச்சிங் எடுக்கறதலா வந்து இப்ப நம்ம நார்மல் எந்து வந்து இப்ப எங்க ஷாப்ல இருக்கிறது கமர்ஷியல் ஹெவி டியூட்டி மிஷின்
நோ ஓகே
கம்பெனி யூனிட்ல இருக்கிறது கமர்ஷியல் மிஷின் அத பர்பசே வேற
ஃபோன் கேட்டதுமே லைக் இப்ப இப்ப நம்ம அந்த ஸ்ட்ரீம் பாத்து ரூம் எல்லா இருக்கு தெரியுமா ரூம் இருக்கு அதுக்குள்ள இது வேற ஒரு மாரி ஆவி தொறந்துட்டே இருக்கு உள்ள போட்டு லாக் பண்ணிட்டம்னா ஃபுல்லா அது அந்த மாரி இருக்குமா இல்ல
அது வெள்ளாவி நார்மல் வந்து வாஷிங் மிஷினு ஜெயின்ட் சைஸுக்கு இருந்தா எவ்ளோ பெருசு இருக்கு
ஓகே
ஆ அந்த மாரி
அப்ப இதே கான்செப்ட்டு தா அது பெருசா இருக்கு அவ்ளோதா
அவ்ளதா பெருசா இருக்கு அதோட டைமிங்கு வந்து ஜாஸ்தி அதோட கிலோ உள்ளுக்குள்ள நம்ம டம்ப் பண்ற கிலோ வந்து உனக்கு வேரியேஷன் ஆகு அட்ட டைம்ல வந்து நம்ப ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ வரைக்குமே வந்து நம்ம உள்ள போட் டு எடுத்துக்கலா மிஷின்ல வேல சீக்கிர நடக்கு அதுல டேமேஜ் ஆகாது உனக்கு உள்ள டிரம் டேமேஜ் ஆனா உனக்கு உள்ள ட்ரம் டேமேஜா இருந்தாதா உனக்கு பீஸ் டேமேஜ் ஆகு உனக்கு ட்ரம்மு நல்லா இருந்தா ஓகே தானே
இல்ல மாப்பல நா என்ன சொல்றன்னா அந்த மாரி கிளாத்துல உனக்கு லைக் எப்டி சொல்றதுனா நம்ம இந்த ஆரி ஒர்க் கலா பண்ணுவாங்கல அந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லா இருக்கு
அது வந்து உனக்கு டிரை கிலீன் தா
ம் நீ சொன்ன மாரி அந்த ரொம்ப சில்க்ஸ் சாரீஸ்ல்லலா சம் அந்த கைவினை எல்லா செஞ்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லா இந்த கிளாத் திலியே இருக்கு அப்போ நம் மீட்டர் ஆறுநுரூவா குடுத்து வாங்குரன நார்மல் துனியா வாங்குவ
அந்த மாரி இருக்கவு உனக்கு வந்து வெட்வாஸ்ல்ல போட்டுக்கலா
இப்போ லைக் இப்போ அந்த கிளாத் நேம் வந்து இந்த ஜக்காடு அந்த மார் கிளாத் எல்லா இருக்கு எப்டி இருக்கும்னா பெட்ஷீட் இருக்குல்ல
ம்
இப்போ ஒரு பட்டு சேரியே பெட்ச்ஷீட் மார் இருந்தா எப்டி இருக்கு
ம்
அந்த மாரி இருக்கு
அது வந்து அதா சொல்ற பாரு வெட் வாஷ் பண்ணிக்கலா
ஓகே அந்த கிளாத்ல கொஞ்ச திக்னஸாவு இருக்கு பட் பட்டு சரியாட்ட தா இருக்கு
வெட் வாஷ்னா அது சொன்ன மார்தா உனக்கு எப்டி சொன்ன உண்ட நானு அதாவ்து நார்மலா நம்ம வாஷ் பண்ணு போது ஒரு வேஷ்ட்டிக்கு இல்ல ஒரு சாரிக்கு வந்து அஞ்சு லிட்டர் தண்ணி எடுக்குதுன்னா வெட் வாஷ் பொறுத்த வரைக்கு உனக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி எடுக்கு
ம் ம் ம்
ஆ ஒரு காமெடி மார்தா ஐயம் பூஷண மாரி இருக்கு பூசாத மாரி இருக்கு பாத்த பலிரின்னு இருக்கும்னு சொல்லுவாங்கள அந்த மாி அதாவெட் வாஷ் ஆனா உனக்கு அத அழுக்கு போயிடு ஆனா அழுக்கு போயிடு
ஓகே
அழுக்கு உனக்கு எல்லாமே போயிடு அதுல எந்த ஒரு மாற்றமு இல்ல
ம் ஓகே ஓகே ஓகே ஓகே
உனக்கு ஸ்டீல் மைனிங்ல பாத்தீன்னா உனக்கு அதுலயே வந்து உனக்கு வந்து இது நல்லா இருக்கு அந்த சாரீஸ்ல்லா பாத்தீன்னா உனக்கு ரோல் பிளஸ் ம் சொல்லுவாங்க ரோல் பிரஷ ஆமா ட்ரை கிளீன் பண்ணறதுக்கு அப்பரோ
ம்
நம்ம ஸ்டீல் மைனிங் மூலியமா வந்து நம்ம சாரீஸ் அய்யன் பண்றத விட
ம்
ரோல் பிரஸ்ன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு அது கொஞ்ச பெரிய மிஷன் தா சாரீஸ வந்து ஒரு லேயரா வச்சு நம்ம வந்து ரெண்டு ரோலர் இருக்கு அந்த ரோலருக்கு இடயில வந்து நம்ம சாரீஸ் உள்ள விட்டோம்னா
ம்
அதுவே ஆட்டோமேட்டிக வந்து ஒயிட் பெட்ரோலோ அல்லது வந்து அந்த சில்க் சாரிக்கு உண்டான கெமிக்கல் இருக்கு அந்த சில்க் நஸ் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி குடுக்கருக்காக அந்த கெமிக்கல் வச்சுட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரே பண்ணி ஹீட்ரு வச்சு அது அதுவே நீட்டா அயன் பண்ணி எந்த ஒரு சுருக்கமு இல்லாம நீட்டா கொடுத்துரு நம்ம அந்த சேரி எடுத்து ஜஸ்ட் ஃபோல்டு பண்ணி பேக் பண்ரோ அவ்வளோதா
ஓகே ஓகே
அதுல வந்து உனக்கு சாரியோட ரிசல்ட் பக்காவா இருக்கு ஸ்டெயில் எடுக்கறது மட்டுதா தனிப்பட்ட வேலை அத எடுத்துட்டு உனா ட்ரக்கிங் பண்ணி முடிச்சதுக்குப்புற ஐனிங் இந்தந்த பரசஸ் பண்ணா சூப்பரா இருக்கு
ஓகே ஓகே ஓகே ஓகே சிவம்பு க்கடா நெறைய டவுட் இருக்கு நா உன கொஞ்ச ஃப்ரீயிட்டு கூப்பறே
ஆ ம் சரி